சொல்லுங்க
ஹலோ
சொல்லுங்க
ம் என்னங்க பண்றீங்க
இதாங்க தங்கச்சி இவுளுக்கு தோச ஊத்தி கொடுத்துட்ருக்கேங்க
சேரி சேரி நீங்களே இப்பதா சாப்பற்றீங்களா இந்தா நா படுக்கலான்னு போறே ஒரு ரெண்டே ரெண்ட்ருக்குது அது முடிச்சிட்டு படுத்தல்லான்னு
ஓகேங்க ஓகேங்க
ம் அப்றோங்க அ நா சாப்டாச்சுங்க
என்ன சாப்டீங்க
தோச நீங்க
நா எங்க வீட்லே அதேதாங்க தோசதா ஊத்திட்ருக்கே
அதேதா நெனைக்கிற
ஆமா ஒரு வாரத்துக்கு மாவரச் வெச்சுறாங்க அத்கப்புறோ தோசையேதா ஃபுல்லா
அ அ சேரி சேரி போனாங்க இன்னைக்கு நாள்ல
இன்னிக் காலேஜ் போனீங்ளா ஓ இன்னிக்கி நல்லாதானே போச்சு
அ செரி செரி காலேஜ் எனக்கு இல்ல இல்லைங்க
அப்புறங்க
எனக்கு அடுத்த மாசோ நா செவன்டீன் தான காலேஜு
ஓ ஓகேங்க ஓகேங்க
அப்பறோங்க
இன்னிக்கி டே ந நல்லாதாங்க போச்சு
சேரி சேரி மா
அப்பறோ ஃப்ரெண்டோட அக்கா பைய ஒருத்தங் எறந்துட்டாங்க
அய்யிய்யோ இது எப்பங்க
இப்பதா ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந் மாரி எறந்துட்டாங்க அப்டினு
அக்கா பையனா
ம் அக்கா பைய
சேரி சேரி
ஒரே சங்கட்டம் மாயிடுச்சு
என்னங்க இந்த மூணு நாளவே ஒரே துக்க செய்தியாருக்குது
ஆமாங்க என்ன பண்றது ஒவ்வொன்னா நடந்துட்ருக்கு
உங்க ஃப்ரெண்டுக் பரவாலிங்ளா
ம் பரவாலங் இன்னிக்கிதா போய்ட்டு வந்தேங்க
ம்
போய்ட்டு அவள பாத்துட்டு
செரி செரி
எப்படி இருக்கான்னு எல்லா பாத்துட்டு அவுங்க அம்மாட்ட கொன்நேர் பேசிட்டு
அ
அப்றோ வந்தாங்க
ம் அப்றோ வரவல்லே நல்ல வரவழில எங்க அண்ணன பாத்தே
ஆ
கரெக்டா நா பஸு ஏர்றே அவுரு எறங்கிருப்பாரு போல
சரி சரி
ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்னு பூரா பூரானு கத்திட்ருந்துருக்காரு எனக்கு கேக்கவே இல்ல
அப்டியா
ம் அப்றோ ஃபோன் பண்ணிதா சொன்னாரு
ம்
இல்ல நா ஒன்னய பாத்தே அப்டின்னு சொன்னாரு
சேர்
வொர்க்
அப்றோ
அப்றோ அவுரு கூப்ட்ட அப்றோ நா பத் பிரதர்ஸ் டேக்கு அவுருக்கு மட்டு நா விஷ் பண்லயா
ஓ
அப்ப அதுக்கு சண்ட போட்டாரு
செரி செரி
அப்ப திரும்ப கூப்டே ஃபோனு எடுக்ல
ம்
அப்றோ அண்ணாதா என்ன பண்ற தர்ஷினி ஓகேவா எல்லா அப்டினு கேட்டுட்டு இருந்தாரு
சேரி சேரி
ஆமணா எல்லா ஓகேதாண்ணா அப்டி சொல்ட்ருந்தே ம்
என்னங்க இன்னிங் தோச சுட்டுட்டு இருக்கறீங்களா
ஆமாங்க தங்கச்சிங்க மூனு பேரு இருக்காங்ளா மூனு பேரு சாப்புட்னு
சேரிங் அப்றோ
அப்றோ என்னங்க ஒங்க ஃபேமிலிலா எப்டி இருக்கு
அதெல்லா நல்லா தா இருக்குது
ம்
ஆ
ஒங்ளுக்கு ஏ இப்டி பேக்ரவுண்ட் இவ்ளோ வாய் சவுண்டு
ஃபோன் அம்மா பாத்துட்ருக்கறே
ஓகேங்க ஓகேங்க
ஆ இப்ப வப்பாங்களா
ம் ஓகேங்க
ச
அப்றோ நேத்து ஃபேமிலி கத எதோ சொல்றேனீங்க நா அப்றோ பாதில வச்சிட்டீங்க
ஏ ஃபேமிலி கதையா
ஆமாங்க
ஒங்களோடது இன்னிக் பாதி இருக்குது
ஆமா சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அதுக்கப்றோ நா சொல்றே
ஏ ஃபேமிலி கதைலா எங்க பாட்டிக்கு மொத்தோ ஒம்போது பேருங்களா ஒம்பது பசங்க புள்ளைங்க இருக்குறாங்க அதுல எல்லாரு எறந்துட்டாங்க அதுல மூனு நாலு பேரு இருந்தாங்க அதுல எங்க அப்பா எங்க அப்பா இப்ப ரீசன்டா எறந்தாரு அ மிச்சம் மூணு பேர் ருக்கறாங்க
ஆ ஓகேங்க ஓகே மேம்
அ எங்க ச எங்க பாட்டி கொஞ்சு சிடு சிடுனுு இருப்பாங்க நமக் அதெல்லா புடிக்காது அப்டியே அப்டே ஓட்டி இப்ப எங்க பாட்டி எறந்துட்டாங்க
பாட்டி எறந்துட்டாங்ளா
ஆமா ஆமா எங்கப்பா எறந்து ஆறு மாசத்ல பாட்டி எறந்தாச்சு
ம் ம்
அவ்வளோதாங்க எ கதையிலா நீங்க சொன்ன அளவுக்குலா இங்க அவ்ளோக்குலா சண்டையில ஒன்னு கெடையாது அப்புறங்க
ந என்னங்க சொல்லுங்க நீங்கதா
செரி செரி
அம்மா என்ன பண்றாங்க
அம்மா தூங்கிட்ருக்குறாங்க
ம்
ம்
ஃப்ரெண்ட்ஸ்லா பாக்க போனீங்ளா
அ இன்னிக் ஃப்ரெண்டெல்லா பாத்துட்டு
ம்
கொஞ்ச நேர ஒர்க் பண்ணிட்டு அப்டியே வந்தங்க ஃப்ரெண்டுங்கூட்லா கொஞ்ச நேரோ ஊரு சுத்திட்டு வந்தா ம்
ஓகேங்க ஓகேங்க உங்குளுக்கு என்ன ஃபுட்டு புடிக்கு
எனக்கு நான்வெஜ்ஜில பிரியாணி ரொம்போ புடிக்கு வெஜ்ஜில தோச உங்களுக்குங்க
எனக்கு வந்து அப்புடிலா எது கெடையாதுங்க என்ன கொடுத்தாலு சாப்புட வேண்டியதா
அ நான்வெஜ்ஜில என்ன குடுத்தாலு சாப்டுவே ம் புடிச்சாததுன்னு எதுமே இல்ல அ அப்றோ உங்குளுக்கு ஆட்டுக்கறில்லாம் புடிக்குமா ஆட்டுக்கறி ஆ
ஓ புடிக்கு
சேரி சேரி
ஆடு மாடு எல்லா திங்க வேண்டிதா
ஆடல்லா இங்க சாப்புட மாட்டோ மித்தபடி ஆடு வேணா சாப்டோ ம்
இருக்குறது ஒரு லைஃபு எல்லாத்தி தின்னு அனுபவிக்க வேண்டிதா
ஓகே ஓகே
ம்
சாப்புட போறீங்ளா
இப்பதா சாப்புட போற
சேரி சேரி இன்னிக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு பரவாலைங்களா ஹாஸ்பிட்டலு
ஓ பரவாலங்க இன்னிக்குதா டிச்சாஜி பண்ணாங்க பண்ணிட்டு வீட்டுக் கூட்டிட்போனோ
அ
சாப்பட குடுத்துட்டு
சேர் சேரிங்க
நாளைக்கு எக்ஸாம் வேர்ருக்குங்களா
ஆ
அந்த எக்ஸாம் பாக்கணு நாளைக்கு என்னனு
சேரிங்
ஆ
எதோ அடுத்த படோலா ரிலீஸ் ஆகுதாமா ஆகஸ்ட் ஃபோர்ட்டீனு
என்ன படோங்க
விஸ்வநாதன் சாங்சுனு
தெரிலங்ளே பாக்கலங்ளே அப்புடிங்ளா தெரிலங்ளே பாக்கல
இப்ப தா இன்ஸ்டாகிராம்லே பாக்கற அவரேதா போஸ்ட்டு போட்ருக்காரு சூர்யாதா போட்ருக்காரு
அப்படியா
ம்
தெர்லங்க அதெல்லா பாக்கறதில்லங்க ம் ம் நீங்க ஏதாச்சு பாக்குறீங்களா
இல்லங்க
ம் சேரிங்க
ம் வாக்கல
ம்
அப்றோங்க
அப்பற என்ன நீங்க தா உங்க ஃபேமிலி கதைய பத்தி சொல்றனீங்க
ஃபேமிலி கத வேற எதுங்கடயாது ஃபேமிலி கதங்க தா
அதா நா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தங்க பாதிக்கத
அ
அதுக்கப்றோ என்னாச்சி அதா சொன்னேங்ளா புறா பெட்டில
புறா பெட்டியா
அ எங்க வீட் பக்கத்துல
புரிலயே
புறா பெட்டிக்கிட்ட சொல்லிட்ருந்தேனா ஒங்ககிட்ட
ம் சொல்றதே எனக்கு புரில்ல ஆமா
ஞாபோ இருக்குங்களா ஒங்களுக்கு
இல்லிங்ளே
செரி ஓகே விடுங்க இருந்தா உங்ககிட்ட பேசி ஆ சேரிங்க
ஆ
ஆ